ஹலோ ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா
ம் வணக்கம் தோழி நல்லாருக்கேன் இப்போ சென்ற அழைப்புல நீங்க உங்க நட்ப பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அத தொடர முடிமா
கண்டிப்பா தோழி இந்த மாதிரி வந்துட்டு அதுதான் என்னோட ஃப்ரெண்ட் வந்து நைட் ஷிப்ட் டா ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க கண்டினியுஸா இதுக்குனு வந்துட்டு எனக்கு அப்ப வந்துட்டு கொழந்த பிற கல அப்ப நா ப்ரக்னன்ட்டா இருந்தேனா என்னவோ நெனக்கிறேன் நா வந்துட்டு அவனுக்கு ரெண்டு ஆம்பல பசங்க இருந்தாங்க அந்த மாதிரி வந்துட்டு நானும் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தேன் வந்துட்டு காசு முக்கியம் கெடயாது உடம்ப பாத்து த்துக்கோ அப்டின்ற மாரி நா நெறய தடவ சொல்லியிருக்கேன் ஆனா வந்துட்டு இன்னிக்கு ஒரு நாள் வந்துட்டு கால் வந்துச்சு உங்க வைஃப் கிட்டருந்து இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவனுக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்றோ வந்துட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அவன வந்துட்டு திருப்பி பியும் வந்துட்டு நார்மலா இது பண்ண முடில அப்டின்னு சொல்லிட்டு அவனக்கு வயசு என்ன இருந்திருக்கும் னா ஒரு இது நடந்து ஒரு பதினஞ்சு வருஷோ இருக்கும்னு நெனக்கிறேன் ஒரு முப்பது ஆ இருவத்தஞ்சு ஆ முப்பது இருக்குன் நெனைக்கிறே முப்பதுலயே வந்துட்டு இந்த மாரி ஆய்டுச்சு எனக்கு அத நெனச்சு நெ ச்சு நா ரொம்ப நாள் வந்துட்டு அதுல இருந்து வெளிய வரத்துக்கே பல மாதங்கள் ஆய்டுச்சு அப்டின் சொல்ட்டு சொல்லாம் எனா எனக் இருந்ததே வந்துட்டு இந்த ஆம்பல பசங்கள்லயே வந்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்டுதா அதுதா வந்துட்டு அந்த பையனோட கதை அது வந்துட்டு அவ வந்து என்னோட காலேஜ்ல இருந்து ஒர்க் லியு வந்துட்டு அப்டியே கண்டினியூ ஆச்சு அந்த ஃப்ரெண்ஷிப்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலு நா ஷேர் பண்ணிப் ப்ப அவுங்க கல்யாணத்துக் போனே எல்லாமே அதுக்கப்பறம் என்னாச்சுன்னா அது அந்த ஒரு இன்சிடென்ட் டு இன்னொரு இன்சிடெட் வந்து பாத்
ஆ தோழி இப்போ ஆ ஒரு சந்தேகம் இப்போ வந்து அவரு உயிரோடு இருக்காரா இல்லியா
இல்ல தோழி அதா எறந்துட்டாங்கன் சொன்ன இல்லியா ஹார்ட் அட்டாக் வந்து ஆமா ஒ திருப்பியும் ஆ அவுங்க அத்தா ஹாஸ்பிடிட்டல்ல கொண்டு போய்ட்டு எல்லா ட்ரை பண்ணாங்க பட் முடில அப்டின் சொல்லிட்டு அந்த மாரி சொன்னாங்க அப்பறோ அவுங்க ஃவைப்கல்லா நா கால் பண்ணி பேசுனே என்ன ஆச்சு ஏதாச்சு எப்டி மேனேஜ் பண்ண போறீங்க அப்டின்லா அதுக்கப்பறோ அவுங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஃபமிலி சப்போட் இருந்ததுனால அவுங்க வந்துட்டு கொஞ்சோ மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்டின் நெனைக்கிறே
சேரிங்க தோழி இப்பமு இப்பமு வந்து நீங்க கூப்ட்டு அவுங்ககூட வந்து காண்டக்ட்ல இருக் கீங்ளா தோழி
இல்ல தோழி அவுங்க வந்துட்டு கொஞ்சோ அவுங்க லைஃப்ல கொஞ்சோ பிஸி ஆய்ட்டாங்க சோ நா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து பேசிட்ருந்தே அதுக்கப்பறம் வந்துட்டு என்னால அ கண்டினியூ பண்ண முடில அப்டின் சொல்லலாம் அவுங்க வந்துட்டு அந்த அளவுக்கு நம்மகிட்ட பேசுறதுக்கும் விருப்பப்பட்டாங்களான் எனக்கு தெரி ல சோ நானும் கண்டினியூ பண்ணல அவுங்க வந்துட்டு நம்ம ரொம்ப க்ளோஸா இருக் காங்கன் ஃபீல் பண்றாங்கன்னா அது வேற இல்லியா நம்மளே கால் பண்ணி பேசலாம் பட் ட அவுங்க வந்துட்டு அவுங்க லைஃப்ல கொஞ்சோ பிஸியானதுல நானும் செரின் விட்டுட்டே இது ஒரு இன்சிடென்ட்டு அதுக்கப்புறோ நா இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னே இல்லையா இன்னொரு பைய ஃப்ரெண்டு அவுங்களு அப்டிதா வந்துட்டு எ கூடதா ஒர்க் பண்ணாங்க இதே ஃபஸ்ட் கம்பெனில் இதே ஃபஸ்ட் கம்பெனிலதா நாங்க மூணு பேருமே ஒர்க் பண்ணோ அவுங்களு வந்துட்டு எங்க கூட ரொம்ப க்ளோஸ்சர் நல்லா பேசிப்போ எங் மேரேஜ்க்கு கூட வந்துருக்க காங்க எல்லாமே வந்துட்டு அப்டியே போய்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறோ வந்துட்டு அவுங்க யாரோ ஒரு பொண்ண லவ் பண்ணாங்க அத பத் திலா எங்கிட்ட நறையவே வந்துட்டு ஷேர் பண்ணிருக்காங்க நா வந்துட்டு ஒரு கம் பெனில ஒர்க் பண்ணிருந்த அதுக்கப்புறோ செகேண்ட் கம்பெனி போன அதுக்கப்புறோ அங்க இருந்து மூணாவது கம்பெனிக்கு போன அவுங்க வந்ட்டு ஃபஸ்ட்டு கம்பெனிலயே வேல செஞ்சு நாங்க அதுக்கப்புறோ வேற கம்பெனிக்கும் அவுங்க போய்ட்டாங்க நா மூணாவது கம்பெனில ஒர்க் பண்ணிட்ருக்கப்போ எனக்கு கொஞ்சோ நைட் சிஃப்ட் லா இருக்கு அப்ப வந்துட்டு என்னோட கம் பெனி நா பாட்டுக்கு அந்த கேஃப்டேரியாவுக்கு போவே அவுங்க வந்துட்டு அந்த ஆஃபீஸ்ல இருந்து இங்க வருவாங்க வந்துட்டு ஒரு இப்ப நா வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவுங்களோட கதை எல்லாமே நா வந்துட் டு என்னால முடிஞ்ச அட்வைஸ சொல்லுவே இப்டி பண்ணுங்க அப்டி பண்ணுங்க அப்டின்னு அன்னிக்கு ஒரு நாள் நைட் ஒரு ஆ ரெண்டு மூணு மணி இருக்கு நைட் ஷிஃப்ட் அவுங்க வந்துட்டு கேஃப்டேரியாவுக்கு வர சொன்னாங்க செரின் சொல்ட்டு நானு போனே அவுங்களு வந்தாங்க வந்துட்டு பேசிட்டு இருந்தோ திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு எனக்கா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நானு சமாதான படுத்துறே என்ன ப்ராப்ளம் ஏதோ இருந்தாலு சொல்லுங்க சரி பண்ணிக்கலா அதெல்லா ஒன்னு இல்ல அது வந்துட்டு அ ஏதோ ப்ரச்சனைனா சால்வ் பண்ணிட்டு எல்லா செரி பண்ணிக்கலான் நானு சொல்லிட்ருக்கே அதுக்கப்புறம் வந்துட்டு அவுங்க லவ் லைப்ல எதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்கு அத வந்து ஷேர் பண்ணி இருந்தாங்க நானு சமாதானப்படுத்தி செரின்னு அனுப்பி வெச்சுட்டே அதுக்கப்புறம் என்னாச்சு எங்களுக்கு எனக்கு வந்துட்டு அ ஒரு ஒரு வருஷோ கழி ச்சு அதுக்கப்புறம் மேரேஜும் ஆயிடுச்சு அ ஏ ஹஸ்பண்ட் கூட பாத்துருக்காங்க அவுங்கள ஏனா எங்க வீட் ல வந்துட்டு நானு ஆ கல்யாண ஆகி வந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு எங்க ஊர்லதா நா அங்கதா இருந்த இப்ப வந்துட்டு எங்க வீட்டுக் கூட வந்தாங்கன்னா வந்துட்டு அங்கருந்து என்னோட இந்த இப்ப இருக்கற ஊருக்கு வந்து ஷிஃப்ட் டாய் வந்தோ ஷிஃப்ட் ஆகும் போதே எ கூட அந்த வீடெல்லா ஷிஃப்ட் பண்றதுக்கு எல்லாமே திங்ஸ் எல்லா அரேஞ் பண்ணி குடுத் தது எல்லாத்துக்குமே கூட கூட வந்தாங்க அதுக்கப்புறம் நா இங்க ஷிஃப்ட் ஆயி வந்துட்ட நா அப்ப வந்து நா இங்க வந்து இருக்கும் போது ஆ எனக் கு நா அக்கா வீட்டல இருந்திருக்க அப்ப வந்து எனக்கு ஒரு கல்யாண ஆயிட்டு இங்க வந்துட்ட அப்ப வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டினோஅந்த டைம்ல நானு பிரக்னன்ட்டா இருந்த அப்போ வந்து சேரின் சொல்ட்டு நா அப்பப்ப எங்க அக்கா வீட்டு போவ அந்த டைம்ல அங்க இருந்து எங்க அம்மாவு இருந்தாங்க இவுங்க எனக்கு வந்துட்டு ஒரு கால் வருது இந்த மாதிரி வந்துட்டு ஒண்ண இந்த மாரி ஏ அவன் வந்துட்டு சூசைட் பண்ணிக்ட்டா இப்ப வந்துட்டு உயிரோட இல்ல அப்டின் சொல்லிட்டு எனக்கா பயங்கர ஷாக்கு என்ன சொல்றீங்க அப்டின்னு சொல் ட்டு எனக்கு அழுகையா வருது என்னால அதுக்கு மேல எதுவுமே பேசவே முடில எனக்கு அது எப்படி ஆச்சுன்னா ஏனா வந்து ஃபஸ்ட்டே அவுங்க கிட்ட ஒரு ஒரு வாரம் ஏன்னா வந்து நா ரெகுலரா பேச மாட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு தட அந்த மாரி பேசுவ அ கரெக்ட்டா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதா அவுங்க கிட்ட பேசனா அவுங்க வந்துட்டு அவுங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லா எ கிட் ட சொல்லி வச்சிருந்தாங்க இந்த மார்ல்லா ஆகுது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம என்னதா இருந்தாலு வேற ஒர்ல ஊர்ல இருந்துகட்டு நம்ம ஒண்ணு பண்ண முடியாது இல்லையா அவுங்களோட சுத்து வட்டாரத்துல அவுங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கான்டெக்ட் டு எனக்கு இல்ல ஏன்னா வந்துட்டு கூட இருந்து ஒரு ஒருத்தர் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்காங்கன்னா அவுங்கள சமாதான படுத்தருதுக்கு யாராவது கூட இருக்கணும் இவுங்களு தனி ரூம்ல அ ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க அவுங்களோட ஊர் வந்துட்டு வேற அங்க சென்னையில இருந்து ஒரு பீச் பக்கம் அந்த ஊரு இருக்கும் இல்லையா அங்க இருக்காங்க அவுங்க இவுங்க வந்து ட்டு சென்னைல தனியா ஒரு ரூம்ல இருக்காங்க அவுங்க திடீர்னு என்ன நெனச்சாங்ளோ எது நெனச்சானோ சூசைட் பண்ணி எறந்து போயிட்டாங்க அத வந்து யாருமே கவனிக்கல அது வந்துட்டு டூ டேஸ் கழிச்சுதா வந்துட் டு அந்த வீட்ட வந்துட்டு ஒடச்சு உள்ள போயி எல்லாமே இது பண்ணிட்டு வந்திருக்காங்க எனக்கு கால் பண்ணி அவுங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாரி ஆயிடுச்சு அப்டின்னு அதுக்கப்புறோ வந்துட்டு ஃபேஸ்புக் ல வந்து அவுங்களோட அக்கௌண்ட் வந்து இன்னு இருக்கு அந்த ரெண்டு ஃப்ரெண்டோட அந்த அக்கௌண்ட்மே இன்னமே இருக்கு அப்பப்ப நா போய் பாப்ப அவுங்களோட நம்பரு இன்னு நா சேவ் பண்ணி வச்சிருக்கே ரெண்டு பேரோட நம்பரு இப்போ நா என்ன சொல்ல வரனா வந்துட்டு இப்ப அவுங்களு இல்ல இவுங்களு இல்ல ஆ எனக் கு ஒரு ன் அதா எனக்குன்னு இருந்ததே ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்தா அந்த பாய்ஸ் பாய்ஸ்ல நா வந்துட்டு கேர்ள்ஸ் கிட்ட பேசறத விட அவுங்ககிட்ட அத்தன விஷயம் நா ஷேர் பண்ணிருக்கே எல்லாமே சொல்லியிருக் கே அந்த மாரி இருக்கு பட் அவுங்க ரெண்டு பெருமே இல்லியே நமக்கு வந்துட்டு அந்த பாய்ஸ்ன்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது போல இருக்கு அப்டின்னு சொல்ட்டு நா நறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கே இருந்தது அவுங்க ரெண்டு பேர் தா எப்டி ரெண்டு பேர் க்குமே இந்த மாரி ஆகும் இந்த சின்ன வயசுல அப்டின் சொல்ட்டு இப்ப நெனச்சாலுமே ரொம்ப கஷ்டமா இருக் கு அப்டின் அப்பப்ப நெனச்சு ஃபீல் பண்ணுவ என்னடா அது இப்டி ஆயிடுச்சே அப்டின் சொல்லி ட்டு அதுதா தோழி வேற ஒன்னு இல்ல
கண்டிப்பா தோழி ஏனா வந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அமையாது எனக்குமே அப்படிதா எப்வுமே வந்துட்டு நறைய பேர் இந்த நாங்க இருக்குற எடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மால் அதெல்லா இருக்குமா மாலும் இருக்கு என்னோட கணவர் வீட்டுக்கும் போயிட்டனா அது வந்து ஹாஸ்டல் இதாவு இருக்கு அப்ப வந்து அவுங்க ரெண்டு மூணு புள்ளைங்க நாலஞ்சு பசங்கன்னு எல்லா கேங்கா சேந்து போறத பாத்த எனக்கு ஆசையா இருக்கு சோ ஒரு காலேஜ் நம்ம கோ எஜுகேஷன்ல இருந்தா நம்மளு வந்துட்டு நமக்கு நெறைய நண்பர்கள் ஆண் நண்பர்கள் அவங்க வந்து இப்போ வேணா மேபி தப்பான கண்ணோட்டமா இருக்கலா ஆனா கொஞ்சோ முன்னாடி வருஷ் பெண்கள்லா னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கெடையாது ஒரு நல்ல சப்போடிவ்ன்னு சொல்லலா இப்போ வந்து சில எடங்களுக்கு நம்மளால போ முடில அப்டின்னா பசங்க வந்து வண்டி வச்சிருப்பாங்க நமக்கு வண்டி ஓட்ட தெரியாது அவங்கள வச்சு நம்ம எங்கயாவது வந்து போயிக்கலா ஒரு பிளேஸ்மென்ட் எங்கயாவது நடக்குது அப்டின்னா இன்னொரு காலேஜ்ல தா போடுவாங்க வாக் ன் இன்டர்வியூ அதெல்லா அப்ப வந்து அந்த எடத்துக்கு போறதாக அந்த மாரி ஒரு நல்ல இது இருக்கு நாங்க என்ன தா வந்து பெண்கள் கல்லூரில படிச்சாலு அங்கயு வந்து இந்த மாரி பொண்ணுங்க வண்டி ஓட்ட தெரிஞ்சாங்கன்னாங்க பேக் சைடு் வந்து நா உக்காந்துக்குவே அந்த மாரிதா போயிட்ருப்போ இருந்தாலு இந்த மாரி கேங்கா எங்கயாவது போறது வரது எல்லா நா பாத்தோனா எனக்கு வந்து ஆசையா இருக்கு போச்சா அப்டின்ட்டு இப்பவுமே எனக்கு அந்த இது வந்து இருக்கு பரவால்ல அப்டின் சொலிட்டு ஆனா எல்லாத்துக்குமே அந்த நட்பு அமையுமா அப்டின்கேட்டா சந்தேகந்தா எனக்குமே இந்த மாரி பெருசா அமைஞ்சது இல்ல ஆனா இந்த மாதிரி வந்துட்டு அவங்க கடைசி வரைக்கு திருமணோ ஆனதுக்கு அப்புறமு அவங்க இருந்திருந்தாங்க இப்ப வரைக்கு இருந்திருந்தாங்க அவங்க கூட பேசி நல்லா ஒரு லைஃப் வந்து போயிருக்கு இல்லைங்களா அடிக்கடி வந்து நம்ம மீட் பண்றது ஃபேமிலியோட மீட் பண்றது அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டென் பண்றது அவங்க குழந்தைகளோட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டென் பண்றது அப்டின் ஒரு பெரிய சர்க்களா போயிருக்கு ஆனா பாதிலயே இந்த மாதிரி விட்டு போம் போதுதா அது வந்து ரொம்போ ஒரு நா கூட நெனைச்சே செரி அவங்க கமிட்மெண்ட்னால உங்க கிட்ட இது பேசாம போயிருப்பாங்களோன்னு நா நெனச்சே ஆனா இருவரு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க முடிவா இருக்கு அப்டின் சொல்லி நா நெனச்சே பாக்கல தோழி இப்ப வந்து ரெண்டாவ தா இதானவருக் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் க்கு ஆகல அந்த லவ் ப்ராப்ளம்னாலயே சூசைட் பண்ணிக்கிட்டாரு இல்லலைங்களா
ஆமா கரெக்டு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தா வந்துட்டு அவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு பசங்க இருக்காங்க பட் ரெண்டாவது அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அதா லவ்ன்ற ஒரு பிரச்சனைையினால அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த மாரி ஒரு விஷயத்தினால வந்துட்டு அவங்க சூசைட் பண்ணிட்டு எற வந்ததுதா வந்துட்டு எனக்கு இருக்கிறதே கொடுமையா இல்ல யார் கிட்டயாது சொல்லி அத வந்துட்டு செரி பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலா இதுக்கு முடிவு இல்ல இல்லயா இது நமக்கு ஒரு லைஃப் அமையலானா வந்து ட்டு நம்ம வந்துட்டு ஆ இந்த மாரி சூசைட் பண்ணி இறந்துதா போகணும்ன்றது முடிவுஇ ல்லை அந்த மாரி ஒரு அவ ரொம்ப வீக்கான ஒரு பர்சனு கெடையாது எல்லாத்துக்குமே எனக்கு அவ்ளோ சப்போட்டிவ இருப்பாங்க அவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்க அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு தா ஃர்ஸ்ட் சொல்லுவாங்க அவ்ளோ தைரியமான ஆள்ளு அப்டித்தா சொல்லுவாங்க இவங்களு அதே மாரிதா இருந்தாங்க எப்டி அவங்களுக்கு அந்த வந்து அந்த ஒரு செகண்ட்ல அப்டி தோணுச்சு அப்டின்றது தா எனக்கு இன்னுமே எனக் புரியவே இல்ல நாளா வந்துட்டு எப்டின்னா நானு ஆ சில டைம் வந்துட்டு எனக்கு கேப் வரல ஆபீஸ்க்கு அப்டின்னா பஸ்ல வறியோ ஓ வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையு அந்த மாரி வந்துட்டு பஸ்ல ஒரு கூட்டதமான பஸ்ல என்னை ஏத் என் கூடயே வருவாங்க பஸ் ஏத்தி விடுவாங்க நான பஸ்ல ஏறிட்டு வந்து நா என்னோட வீட்டு கிட்ட இறங்கும் போது எனக்கு டக் க்குன்னு போன் பண்ணுவாங்க என்ன போய் இறங்கிட்டியா பத்திரமா போயிட்டியா வீட்டுக்கு அப்டின்னு சொல்லிட்டு நா அதெல்லா நினைக்கும் போது நான அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு பஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு கொடுமையா இருக்கு அத என்னால சொல்ல கூட முடியல அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்ப வந்துட்டு எனக்கு போன் வந்துட்டு நான கீ பஸ்ல இருந்து கீழே இறங்கன உன்னே அவங்களுக்கு ட்ட போன் பண்ணே போன் பண்ணி இந்தப் மாரி ஆச்சுன் சொல்ட்டு எ கண்ணுலர்ந்து தண்ணியா வந்துருச்சு இந்த மாரி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்டின்னு ஒன்னும் ப்ரச்சன இல்ல நீ ஒன்னும் கவலப்படாத இவனா ஒருத்தே இந்த மாதிரி பஸ்ல போகும்போது எதா ஒன்னு நடக் க்காதா செய்யுன் சொல்ட்டு எனக் சமாதானோ சொன்னாங்க இத போய் நா என்னால வீட்லயு சொல்ல முடியாது இல்லயா அப்பா அம்மா கிட் ட்டா அந்த மாரி ஒரு சூழ்நெலையா இருந்துச்சு அத வந்துட்டு அவுங்ககிட்ட நா ஷேர் பண்ணா எனக்கு ஒரு சமாதானம் சொன்னாங்க நமக்குன்னு ஒருத்தவே இருக்காங்க அப்டின்ற மாரி ஒரு ஃப்ரெண்ட்லியா அவ்ளோ க்ளோசா இருப்போ அந்த மாரி சொல்லும் போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு அதெல்லா ஒரு மெமரிஸ் ஸா இருக்கே அப்டின்ற மாரி எனக்கு தோணுச்சுது தோழி வேற ஒண்ணு இல்ல
கண்டிப்பா ஆமா தோழி இந்த மாரி ஒரு நாள் ப்பா அமஞ்சாலே எல்லாமே நல்லதா இருக்கு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாம் நன்றிங்க தோழி ஓ